ஓ
அலோ
வணக்கம் தோழி
கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
ஐயோ
எப்டி இருக்கீங்க
ஆரம்பிக்கலாமா
ஆ ஆரம்பிக்கலா எப்பிடி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்றீங்க
நல்லாருக்கே என்ன பண்றீங்க
நா ஒன்னு பண்லங்க வீட்ல தாங்க ஆ சும்மாதா இருக்கறே நீங்க எது ஒர்க் பண்றீங்ளா பசங்கெல்லா இருக்காங்ளா
இல்ல நா ஸ்டூடெண்ட்
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ம் எனக்குலா கல்யாணோ ஆய்டுச்சு
சேரி சேரி
ம் எனக் கல்யாண ஆய்டுச்சி ரெண்டு பசங்க இருக்காங்க
ஆ
கோ ம் ஸ்கூல் போய்ர்க்காங்க
சேரி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா சேரி சேரி சமச்சு ட்டீங்களா
ஆ சமச்சுட்டேங்க சமச்சிட்டு பசங் காலைலே சமையல் முடிச்சிருவே பஸ் ஏனா பசங்க ஸ்கூல் போறாங்கல்ல அதனால காலைலே சமச்சு பசங்களுக்குல்லா நா குடுத்தனுப்பீட்டு
ஆ
ம் அப்பறோ நா மட்டுந்தா வீட்ல இருப்பே நானுந்தா இப்பதா சமச் அ சாப்ட்டு முடிச்சே
என்ன சாப்ட்டீங்க
நா ஒன்னுல்லங்க சாம்பார் வெச்சே பீன்ஸ், கேரட் பொரியல் பண்ணே சாப்ட்டே அவ்ள தா நீங்க என்ன சாப்ட்டீங்க சாப்ட்டீங்ளா
இனிமேட்டுதா சாப் பட்ணு இல்ல இல்ல
ம் இன்னிக் லீவா
இன்னிக்கி லீவ் இல்ல ஆன்லைன் கிளாஸ்
ஓகே ஓகே என்ன இப்ப ஆன்லைன் கிளாஸ் வெச்சிருக்காங்க
அ துபாய்ல ஆன்லைன் கிளாஸ்
ஓ செரி ஓகே ஓகே ஓகே
ம் துபாய்ல காலேஜ் படிக்கற
ம் தனியாவா இரு
இல்லல்ல அப்பா இருக்காரு இல்லல்ல அம்மா இங்க இருக்காங்க அப்பா இருக்காரு அங்க
ஓகே ஓகே ஓ அப்பா அங்க வேல பாக்கறாங்களா ஓ அதுனால நீங்களு அங்க போய் படிக்க போய்ட்டீங்க
ஆமா
சேர் பிரச்சனயில்ல
அப்பறோ பக்கத்துல எதாச்சு சுத்தி பாக்க எடோல்லா இருக்கா
நா இங்க ரொம்பல்லா சுத்தில்லா பாக்க மாட்டேங்க நீங்க டூர்லா போவீங்களா அதிகமா ஓகே இங்க ரொம்பல்லா சுத்தில்லா பாக்க மாட்ட ஓகே
ரெண்டு வருஷோ ஸ்கூல்ல கூட்டு போய்ட்ருந்தாங்க போன அதுக்கப்பமா ரெண்டு வருஷோ கேப் விழுந்துருச்சு படிக்கல சுத்தி பாக்க போய்ட்டோ அதனால
ஓ சேரி
ரெண்டு வருஷோ ஃபுல்லா சுத்திட் தா இருந்த அதுக்கப்பமா இப்ப தா வீட்டுக்கு வந்துருக்க
சேரி சரி ம் எப்பையுமே ஆன்லைன் க்ளஸ் தானா உங்களுக்கு
இல்ல இல்ல ஆஃப்லைன் க்ளஸ் தா இப்ப வார் நடக்கு துபாய்ல அதனால ஆன்லைன் க்ளஸ்
ஓ செர் செரி
ம் அப்புறோ என்ன
சமையல்லா ம் நா பி எஸ் சி முடிச்சிருக்கேங் இல்ல அங்க சமைக்கிறதெல்லா யாரு அப்பா சமச்சிருவாங்களா
அதா அப்பா தா
ஓகே அம்மானா இங்க இருக்குறாங்க
ஆமா அம்மா தங்கச்சி இங்க இருக்காங்க
ஓ சேரி சேரி ம் அப்பா சமைச்சிருவாங்க நீங்க ஃப்ரீ தா அப்போ சமைக்கெல்லா கத்துக்கலையா நீங்க
இது தெரியு கத்துக்கு சமைக்க தெரியு அப் அப்பா வந்து ரொம்ப பிஸியா இருக்கு போது நா சமைப்ப இல்லனா அப்பா சமைப்பாரு
சேரி சேரி சாப்பாட்லா எடுத்துட்டு போணுமா சமச்சி காலேஜ்க்கு
இல்ல இல்ல
அங்கேயே குடுத்துருவாங் ஓ எப்பையுமே ஆஃப் டே தா
ஆம்மாம்மா அதனால வீட்டுக்கு வந்து சமச்சி சாப்டுப்ப இல்ல வர வழில ஹோட்டல்ல சாப்ட்டு வந்துருவோ
ஓ சேரி ம் அப்பா சமச் ச்சி கொண்டு போவாங்களா இல்ல
மாட்டர் வீட் டுக்கு வந்து சமச்சு சாப்டுவாரு எவ்ளோ
ஓ ஓ செரி செரி அங்கெல்லா சாப்பாடு குடுக்க மாட்டாங்க வேல பாக்குற எடத்துலல்லா உங்களுக்கு புடிச்ச சாப்பாடுலா என்னது
எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து ஃப்ரைட் ரைஸ்
அங்கெல்லா எப்டிங்க சாப்பாடு நம்ம சாப்பாடு கெடைக்குமா இல்ல
இதுவு கெடைக்கு
ஓ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கற மாறி எல்லாமே இருக்கு
ஃபுட்டு சாப் சாபட்னு தோணுதா இப்போ துபாய் சாப்பாடு சாப்படுனா துபாய் சாப்பாடுக்கு ஒரு கட இருக்கு அங்க போலா நம்ப ஊர் சாப்பாடு சாப்பட்னுனா நம் ஊருக் க்குனு ஒரு கட இருக்கு அங்க போலா ஆமா எல்லா ஊரு சாப்பாடு ‌இருக்கு
சேரி ம்
இந்தியன் வந்து இருக்கு ஆனா வந்து ரொம்ப இருக்காது ஏனா நறைய கட இருக்குல்ல அதில வந்து இது கொஞ்சமா இருக்கு தேடி போய்தா சப்புட்னு
சானா கடைக்கு
அவ்ளோ ஆ கடைக்குட்டி
ம் ம் ம் ஆனா வீட்ல எல்லாமே நீங்க பண்ணிக்கலா ஆ என்து ஆ
வீ்ட்ல எல்லாமே நாங்களே சமைச்சிருவோ
ம் ம் இட்லி அதெல்லா மாவுல்லா நீங்ளே ஆட்டி எல்லாமே பண்ணிடுவிங்க ம் ம் அங்க எல்லாமே வெச்சிருக்கீங்க அப்போ வீடு மாரியே செட் பண்ணிருக்கீங்ளா
ட்டுல வாங்கி வீட்ல இருக்கோ
ம் ம் அங்கெல்லா ரெண்ட்டு அதிகமா இருக்குமா
ஆ இல்ல இங்க வர ரெண்ட்டு தா வரு
ம் ம்
ஆனா வந்து இங்க விட கொஞ்சோ லைட்ட எக்ஸ் பென்சஸ் அதிகமா இருக்கு
ஓ ஓ இந்தியாவுட
ஆமா
சேரி சேரி
ஆனா இங்க வந்து அந்த காசு வந்து அதிகோ அங்க வந்து காசு கம்மி
ஓ வேல்யூ அதாது அதோடா மதிப்பு சொல்றீங்க ம் ம் ம் ம் ஓ அதா அந்த மதிப்புக்கு தக்குனா செலவு அதிகமாயிரு உஹ
இப்ப தேவ வேண்டிய செலவு அதிகமாயிரு
வாடகையே அதிகமா இருக்குல அங்கெல்லா கொசு தொல்ல இரு இருக்குங்க எங்க ஏரியால ரொம்ப இல்ல
ம்
ஆனா இந்த டைம் கொசு தொல்ல இருக்கதா செய்யும் அந்த வா வெயில்ஸ் டைம்ல இது
ஆமா சேரி சேரி எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க
இங்க எந்த ஊருங்க நா இப்போதைக்கு வேற எங்கியு போல லீவுக்கு போனே அம்மா வீட்டுக்கு போயிருந்த அதா லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போயி அம்மா ஊரு வந்து தூத்துக்குடி
சேரி சேரி
ம் ம் போயிட்டு பத்து நாள் இருந்துட்டு அடுத்து மாமியார் ஓ நா இருக்கறதுலா செங்கல்பட்டு தா ம் ம் ம் ஆனா சொந்த ஊர் வந்து தென்காசி திருநெல்வேலி ம் லீவுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்றோ மாமியார் வீட்டுக்கெல்லா போயிட்டு தா வந்தோ
சேரி சேரி
ம் பசங்களுக்கு லீவ் இப்பதா முடிஞ்சிச்சி
ஆ
முடிஞ்சி நேத்தா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க
ம்ம்
உங்களுக்குலா லீவ்லாம்லீவ்லா கெடையாதா
ஆ லீவ் இருக்கு மூணு மாசோ லீவு
ஓ சேரி சேரி அப்போ ஊருக்கு வந்துருவீங்களா
ஆ ஊர்ல தான் இருக்க ஊர்ல வந்து ஆன்லைன் க்ளாஸ் அட்டன் பண்ணிட்டுருக
ஓ அதனாலதா ஆன்லைன் கிளாஸா சேரி சேரி உம் உம்
உங்களுக்கு என்ன வேலை சா ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல லீவுக்கு தான வந்துருக்கீங்க அப்பவு கிளாஸ் அட்டன் பண்றீங்க
ஆமா இல்ல அங்க வார் அதனால எல்லாருக்கும் ஸ்கூலு காலேஜ்லா முடி ட்டாங்க அதனால இங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்
ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க
உம் உங்களுக்கு வெளியிலல்லா வாங்கி சாப்ட என்ன பிடிக்கும்
உம் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி பிடிக்கும் எனக்கு உம் பிரியாணினா நா எங்க ஆ மட்டன் ஆ ஆமா உம் உம்
எனக்கு ரோட் சைட் போடுற ஃப்ரைட் ரைஸ் தா ரொம்ப பிடிக்கும்
ஓ சேரி சேரி நா பிரியாணி தா எங்க போனாலும் அது என்னதா ஃப்ரைட் ரைஸ் என்ன இரு இருந்தாலுமே பிரியாணி சாப்டலாமா அப்படின்ற மாதிரியே தான் தோணும்
கரெக்ட்டு தான்
உம் எங்க ஊர்ல அதாவது தூத்துக்குடி பக்கம் நாங்க எட்டு எட்டயபுரம் கோவில்பட்டி தெரியுமா
தெரியாதுங்க
கோவில்பட்டியே தெரியாதா கோவில் எட்டயபுரம் தெரியுமா பாரதியார்
ஆஹா எதுவும் தெரியாது
உம் அங்க கடலமிட்டாய் ஃபேமஸ்ஸு திருநெல்வேலி தெரியுமா அல்வா ஆ திருநெல்வேலில அல்வா ஃபேமஸ்
சேரி சேரி
ம் செங்கல்பட்டுல ஏதோ லட்டுன் சொல்லுவாங்கங்க எனக்கு தெரியாதுஸ அது நா ஒரு வீடியோலதா பாத்தேன் செங்கல்பட்டுல லட்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க அது என்னவோ எனக்கு தெரியல அது எது எதனால அதே மாதிரி எங்க கிடைக்கும் அந்த ஃபேமஸ்ஸான லட்டுன்லா எனக்கு தெரியல
சேரி சேரி என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க
நா ஆண்ட்ராய்ட் ஃபோன் தாங்க
ஆண்ட்ராய்டா சேரி சேரி ஆண்ட்ராய்டு பிடிச்சிருக்கா ஆப்பிள் பிடிச்சிருக்கா
ஆப்பிள் நா யூஸ் பண்ணதே கெடையாது அதனால எனக்கு தெரியாது ஆமா ஆமா பாத்துருக்கேன் பாத் பாத்துருக்கேன் எங்க வீட்டுல அ எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பா த்துருக்கேன் இல்ல நா ட்ரை பண்ணதெல்லாம் இல்ல
கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குமே அதுல
அப்டியா இல்லங்க நா யூஸ் பண்ணது கிடையாது நீங்க யூஸ் பண்ணி இருக்கீங்களா
யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா இப்ப வந்து ஆண்ட்ராய்டு தா வச்சிரு க்க முன்னாடி தா ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்
ஓகே ஓகே ஓகேம்மா அதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி அதெல்லாம்
டீ கோட்லாம் கேக்குது அதனால ஆண்ட்ராய்டுக்கே மாறிட்டேன்
ஓ சேரி சேரி சேரி
ஆமா வெய் வெல ஜாஸ்திதா
ம் வெல ஜாஸ்தி அதெல்லா நம்மளால வாங்கி அது பசங்கள வச்சுட்டுல்லா இதுவே எத் நெறய வாட்டி கீழ போட்டுருதாங்க அதெல்லா அதனாலதா வாங்கறதே கெடயாது
சேரி செரி
ம் இதுவே அந்த மேல அந்த டெம்பர் கிளாஸ்லா அடிக்கடி போய்டுது மாத்திட்டே இருக்கற மாறி தா இருக்கு
ஸ்ட்ராங்கா எதாச்சி ஒரு டெம்பர் போட்டுக்கோங்க
அது போட்டாலுமே பசங்க கீழ போட்டுருதாங்கல்ல
பேக் கேஸ் எப்டி போட்ருக்கீங்க ஃபோல்டபுளா இல்ல
இல்ல இப்பதா ஃபோல்டபிள் போட்டதுனால தா இப்போ கொஞ்சோ பரவால்ல அதுக்கு முன்னாடி நார்மலா போட்டிருந்தனா நார்மலா போட்டுதா ரொம்ப சுத்தமா அப்டியே ரொம்ப அங்கங்க கீறி இருக்குது அது தெரிய மாட்டுது அ நம்ம கால் பேசும்போது அப்டியே அங்க அந்த சைட் குத்துது அந்த அளவுக்கு இதாயிருக்கா அப்பறந்தா செரி எதுக்குன்னு சொல்ட்டு இப்போ என்னோட இது கொஞ்சோ பழைய மொபைல் அதனால அதுக்கு கவர் கூட கெடைக்க மாட்டுது அந்த ஃபோல்டபிள் கவர் கூட
எங்க கெடைக்கு
அது நம்ம ஆன்லைன்ல போட்டு எனக்கு செட் ஆகுமான்னு செட் ஆகலைன்னா
செட் ஆகலைன்னா ரிட்டன் பண்ணிர்லா ஏழு நாள் ரிட்டன் பண்லா அந்த மாறி எதாச்சு ஒரு ஆப் பாத்து பண்ணுங்க
அதா இப்ப கெடைக்கவே மாட்டுது நா இதவே கஷ்டப்பட்டு இங்கெல்லா எல்லா சும்மா ஊர்ல போய்ட்டு அங்கயு ஒரே ஒரு கடையில அதுவு இந்த பிளாக் கலர் தா இருக்கு வேற கலரே இல்லன்ட்டாங்க செரி எதோ ஒரு கலர் போட்டுவுடுங்க
சேரி செரி
ஏன்னா நமக்கு கலரா முக்கியோ ஃபோன் ஆமா ஃபோன் கீழ விழாம இருக்கணு கீழ விழுந்தாலு ஒடயாம இருக்கணு அதா அதனாலதா செரின்னு போய் இந்த வாட்டிதா மாத்திட்டு வந்தேன் எல்லாமே
ம்
இங்க எங்கேயுமே இல்லன்று இருந்தாங்க
சேரி செரி
பழைய மொபைல் ஆயிடுச்சு
ஆ
இதுக்கலா இப்ப கெடைக்காதுன்ற மாறி சொல்லிட்றாங்க
ம் செரி செரி செரி தோழி அடுத்து சந்திப்போம் ரொம்ப சந்தோஷோ நன்றி
நன்றி தோழி ம்